ஹலோ
ஆ சொல்லு
ஆ என்ன பண்ற
ஆனா வேலைய முடிச்சுட்டேன்
வேலைய முடுச்சுட்டியா நான் சாப்பாடு செய்யணும் இனிமேல் தா போய் செய்யணும்
என்ன செய்ய போற
என்ன செய்யறது பருப்பு அரிசி சாப்பாடுதா செய்யலாமான்னு பாக்குறேன் பருப்பு அரிசி சாப்பாடு செஞ்சு விட்டு
ம்
தொட்டுக்கரக்கு உருளைக்கிழங்குபொறியல் பண்ணிக்கலாமானு பாக்குறேன்
சரி சரி
நீ சாப்பாட்டு வேல முடிச்சுட்டியா
சாப்பாட்டு வேல முடிஞ்சது
உம்
மீன் வாங்கிட்டு வந்துருக்காங்க மீன் செய்ணும்
அத க்ளீன் பண்ணுமா
ஆமா கிளீன் பண்ணி அப்பறமேட்டு ஈவ்னிங் தான் செய்ணும்
லன்சுக்கா இல்ல டின்னருக்கா
டின்னருக்கு தான் நைட்டு தான் இப்ப லன்ச் வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு
உம் மீன் குழம்புக்கு இட்லி காம்னேஷன் நல்லா இருக்கும்
மீன் கொழம்புக்கும் இட்லிக்கும் ஆஹ் அதுதான் நைட்டு செய்ய போறேன்
சூப்பர் மாவ் ஆட்டி வச்சிட்டியா
மாவு ஆட்டியாச்சே
உம் வீட்டுல அட்டுவிய வெளிய குடு வந்து ஆட்டுவிய
வீட்லதான் ஆட்டுவேன் வீட்ல ஆட்டுவேன் இல்ல சம்டைம்ஸ் ஹ வெளிலயும் வாங்குவேன்
வெளியே வாங்கிக்குவேன் ஆஹ ஓகே எவ்ளோ அரிசிக்கு எவ்வளோ உளுந்து போடுவ
நான் நாலு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் பச் ச்ச அரிசி இந்த அஞ்சி டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தியம்
வெந்தயம் போட்டா கசக்காதா
ரெண்டு ஸ்பூன் வெந்தியம் போடுணும் அப்பதான் நல்லாருக்கும்
இட்லி நல்லா புஸ்சு னு வருமா
ஹ இட்லி நல்லா குஸ்பு இட்லி மாரி வரும்
சாஃப்டா இருக்கும்
அஹ் நல்லா சாஃப்டா இருக்கும்
அது ஆறுநாலும் அப்படியே இருக்குமா இல்ல சூடாக இருக்கும்போது நல்லாயிருக்குமா
இல்ல இல்ல நீ ஆறுனாலுமே நீ சூடா சுட்ட மாரி அதே மாரிதான் இருக்கும் அஹ் ஹாடலாம் மாறாது
உம் தோசையும் நல்லா மொறு மொறுன்னு வரும்
ஆமா வெந்தயம் போறோம்ல அதனால தோசை நல்லா மொ மொறு மொறுன்னு வரும்
உம் செவந்து வரும்
செவப்பா வரும் ஆமா
செரி
நீயும்
நா இனிமேல்தான் நா வந்து நாலு கிலோ நானும் அதே மாரிதான் பண்ணுவேன் நாலு டம்ளர் அரிசி போட்டு ஒரு டம்ளர் பச்ச அரிசி போட மாட்டேன் அதுக்கு பதில உளுந்தே வந்து ஒரு கிளாஸ் போட்ருவேன் வெந்தயம் வந்து அஹ போட மாட்டேன் அஹ அந்த இது கொட்டமுத்துனு சொல்வாங்கல்ல
ஆஹ
அது போட்ருவேன் அதோட கொஞ்சம் சாப்பாடு போட்டா நல்லா வருங்குறாங்களே அது நல்லா வருமா
சாப்பாடு தேவ இல்ல ஆஹ அவள் போடலாம் அவள் ஊற வச்சு மாவு ஆட்டும் போது போடலாம்
உம் நீ பேசுறது வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குதே
நான் நல்லாதானே பேசுறேன்
எனக்கு வாய்ஸ் லோவா கேக்குது
என்னாச்சி இப்போ
ஆஹ் இப்ப ஓகே இப்பயும் ஒனா கொஞ்சம் டவுனா தான் கேக்குது
ஓ ஓ நா பக்கமா வச்சு தான் பேசுறேன்
உம் உம் சரி அப்பறோம் ஏதாவது பிளான் இருக்கா நாளைக்கி என்ன சமைக்கலாம் அப்டின்னு சண்டே வேற
ஆமா நான் காலையில வேலய முடிச்சிட்டு
உம்
வந்து மீன் இன்னுவாங்கிட்டு வந்துருக்காங்க
உம்
அ ஆஹ செகப்பு கலர்ல இருக்கும்ல்ல மீனு
செகப்பு கலர் மீன ஆஹ தெரி யாலயே
சங்கரா மீனுன்னு சொல்லுவாங்கல
அப்ப ஆஹ கேள்விப்பட்டு இருக்கேன்
ஆஹ் சங்கரா மீன் குழம்பு
ஹ
நெத்திலி மீனு வறுவல் நாளைக்கு மதியானம்
ஓ இன்னைக்கு வந்து நெத்திலி மீன் தொக்கு ஜிலேபி மீன் ப்ஃரையா
ஆஹ் நெத்திலி மீன் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தாங்க அதனால நைட் அரை கிலோ நாளைக்கி அரக்கிலோ
ஷ அந்த மாரி பிரிச்சி வச்சுக்குவியா
ஆஹ்
ஃப்ரிட்ஜிலயே ஸ்டோர் பண்ணிக்குவியா
ஆஹ் ப்ரீசர்ல போட்ருவேன் எல்லாம் மசாலா தடவி வச்சு ஃப்ரீசர்ல வச்சுருவேன்
ஓகே ஓகே அது எத்தனை நாளைக்கு வரைக்கும் வச்சுக்குவா
ஆனா ரெண்டு நாள் தான் வைக்க முடியும் மீன் யெல்லாம்
உம் நான் ப்ஃரிஜுல எல்லாம் வைக்க மாட்டேன் வாங்குன உடனா காலையில வாங்குனேனா ஈவினிங் குள்ள ஓவர் ஆயிடும் கம்மியாதான் வாங்குவோம் நாங்கள் நாலு பேர் இருக்கிறோம்மா அதனால என் வீட்டுக்கரு வந்து மீன் சாப்பட மாட்டாரு புள்ளைங்களுக்கு அப்போ எனக்கு மட்டு்ம் தான் புள்ளைங்களுக்கு வந்து வறுத்து வச்சாதான் புடிக்கும் அதனால அவங்களுக்கு வந்து சாம்பார் வச்சு பருப்பு சாம்பார் வந்து வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் சாம்பார் வைப்போம்ல
ஹாங்
அந்த மாதிரி சின்ன வெங்காய சாம்பார் போட்டு வச்சு சாப்பாட்ட வடிச்சிட்டு அந்த மீன் வந்து து பிஃரை பண்ணிடுவேன் தோசக்கள் சாரி தோச தவால போய் போட்டு ஃப்ரை பண்ணிடுவேன்
ஓ ஓ
அந்த மாரி பண்ணி் குடுத்த தான் அவங்களுக்கு புடிக்கும்
நானும் தோசக்கல்ல தான் போடுவேன் மீனு
ஆஹ் எங்க அம்மா எல்லாம் எண்ணெயில போட்டு பொறிப்பாங்க ஆத்து மீன் நல்ல டேஸ்ட்டா இருக்கும் ஆனா
உம் எங்கஅம்மா வந்து எங்க அம்மாவும் எண்ணெய்யில தான் பொரிச்சுட்டு இருந்தாங்க இப்ப அது எண்ண நெறைய ஆகுது அ அப்படிங்கறனால இப்ப தோசக்கல்ல போட்டா போட ஆரம்பிச்சாச்சு எல்லாரும்
என்ன நிறைய ஆகுதுன்னு இல்ல கொலஸ்ட்ரால் அதிகமா ஆகுதுன்னு
அதுதான் அதுதான்
உம்
அது நெறைய ஆயில் ஐய்ட்டம் சாப்புட கூடாது இல்ல
ஆமா ஆமா உம் எங்கேச்சும் சம்மர் க்கு போயிட்டு வந்தியா
எங்கேயும் போகலா
உம் வீட்லயே இருந்துக்
ஆமா சின்னமாமனார் வீட்டுக்கு போனோம் அப்பறம் அம்மா வீட்டுக்கு போனோம் அதோட செரி வேற எங்கேயும் போகல
உம் சரி சரி அப்பாவுக்கு உடம்பலாம் பரவா இல்லையா
நல்லா இருக்காங்க
ம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தாங்களா
அஹ போயிட்டு வந்துட்டாங்க இன்னக்கிதான் கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாங்க போன்ல
உம் உம்
பேசிட்டு ஆஹ் நல்லா இருக் இருக்காங்க
உம்
பாப்பா ஸ்கூல்ல இருந்து எப்ப இருந்து வருவாங்க
பாப்பாவுக்கு எப்பயுமே நாலு மணிக்கு விடுவாங்க இன்னக்கு வந்து டான்ஸ் பிராக்டிஸ் தானே போயிருக்காங்க அதனால மூணு மணிக் ல விட்ருவாங்க வந்துருவா மூணு மணிக்கு போய் நாம்மதான் கூட்டிட்டு வரணும்
ஓ ஓ
ம் ஏன்னா நான் வேன் வக்கில நாங்க தா போய் கூட்டிட்டு கூட்டிட்டு வருவோம்
செரி செரி
உம் உ அப்புறம் உங்க வீட்டுல ஏதாவது பெட் செல்லாம் வளக்குறீங்களா
ஆஹ இருக்கே எங்க வீட்டு்ல அஹ மூணு டாகு இருக்கு
அப்புடியா
உம் ஒன்னு பெரிய டாகு இன்னொன்னு இப்பதான் போர் மன்ஸ் ஆகுது
ஆஹ்
இன்னொன்னே இப்பதான் டூ மன்ஸ் ஆகுது
ம் மெயின்டென் பண்றது கொஞ்சம் கஷ்டம்
இல்ல இல்ல அவுங்க வந்து சின்ன பிரீடு தான் அதனால ஈஸியா பாத்துடுவோம்
அதுக்கு வேக்சின்ல போட்டுருவீங்களா
ஆமா அதெல்லாம் ப்ராப்பர் வேக்சின்னு டிவாமிங்கு எல்லாமே போட்ருவோம் பின்னாடி ஸ்பேஸ் இருக்கு
டிவாமிங்ன்ன என்ன
பூச்சி மாத்தர
ஓஹோ ஹ பூச்சி மாத் அந்த டாகு மேலே பூச்சி வராம இருக்குறதுக்கா
ஆஹஹ வயித்துல பூச்சி மாத்திர நம்ப
ஓ அது ஆமா ஆஹ் ஓஹோ எப்படி சாப்பாட்டுல வச்சே குடுத்துருவீங்களா
ஆஹ் இல்ல டிராப்ஸ் மாரிதா இருக்கும் வெறும் வாயிலயே குடுத்துரலா குடிச்சுக்கு பப்பி
அப்டியா ஓகே ஓகே
மல்டிவிட்டமின் குடுக்கணு கால்சியம் குடுக்கணு இதெல்லா ப்ராப்பரா எல்லாமே குடுக் கணு குடுக்கும் போது அது பாட்டுக்கு ஃபுட்டு சாப்ட்டுக்கு நார்மலா ஆக்டிவாக இருக்கு வெளையாடு தூங்கு நல்லா தூங்கணு மெயினா தூங்கணு டாக்சு
ம் ம்
அப்றோ பின்னாடி ஸ்பேஸ் இருக்கிறதுனால அங்க வெளையாட விட்ருவோ அங்க வெளையாடு அப்றோ வந்து கேஜ்ல படுத்துக்குவாங்க
கூட்டிட்டு போவீங்களா வெளிய
வாக்கிங் எல்லா போறது இல்ல பின்னாடி நம்ம வீட்டுக்கு பின்னாடியே எடோ இருக்கிறதுனால அங்கயே ஃபுல்லா வெளையாடுவாங்க
ம் ஓ ஒரு ஒரு ஈவி்னிங் டைம்ல எல்லாம் ஆ வெளிய விட்ருவீங்களா
ஆமா மார்னிங் ஒன் ஆர் விடுவோ ஈவினிங் ஒன் ஆர் வெளையாடுவாங்க ஃபுல்லா மூணு பேரு
ஓகே தாண்டி எல்லா போயறாதா
ஆஹ்ஹா தாண்டி போறதெல்லா இல்லையே காம்பவுண்ட் இருக்கு அப்புற நம்ம வீட்டு கேட் இருக்கு
ஓ கேட்டு வழியால உள்ள பூந்து போகாதுங்களா சேரி சேரி ரோடா
ரோடுல்லா இல்ல நம்ப எ நம்ப வீட்டோட ஸ்பேஸ்தா பின்னாடி வீட்டோட எடோ வீட்டு எடோ
ஓ நீங்களே ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்கீங்களா
ஆஹ் நாங்க கட்டுனதே வந்து பின்னாடி ஸ்பேஸ் விட்டுதா முன்னாடி மட்டுதா வீடு கட்டியிருக்கோ பின்னாடி கார்டனுக்குன்னு எடோ விட்டது இப்ப நாங்க ஃபுல்லா எல்லா கார போட்டு ஷெட்டு போட்டு இப்ப டாகு அங்க வச்சிருக்கோ
ஓ நீங்க இருக்கறது ஓன் ஹவுஸா
ஆஹ் ஓன் ஹவுஸ்தா
ஓகே ஓகே
நாங்க நாங்க கல்யாணோ எனக்கு கல்யாணோ ஆகுறதுக்கு முன்னாடியே ஹஸ்பண்ட் வந்து ஓன் ஹவுஸ்ல இருந்தாங்க
ம்
மொத்தோ இப்ப ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகுது இங்க வீடு கட்டி உம்
செரி செரி ம் நாங்க ரெண்ட்டட் ஹவுஸ்லதா இருக்குறோ அதனால இந்த ஆ செடி வளக்குறதுக்கெல்லா வாய்ப்பே இல்ல இருந்தால் என்ன மெயின் டெய்ன் பண்ணனு அதனால அது வளக்கறது இல்ல
ஓ சேரி சேரி பப்பி ஏதாவது வச்சிருக்கீங்ளா
இல்ல இல்ல பப்பிலா எதுவு இல்ல
கேட்டு
இல்ல ரெண்டல் ஹவுஸுங்கிறதுனால அதெல்லா வளத்தக்கூடாது
ஓ சேரி சரி
அப்றோ அம்மா அம்மா எந்திரிச்சிட்டாங்களா
ஆஹ் அம்மா எந்திரிச்சுட்டாங்க இப்ப நானு அம்மாவு சேந்துதா மீன் செய்யப் போறோ ஈவினிங்க்கு பாப்பா நாலு மணிக்கு வருவாங்க வந்தோன்னே சாப்புடுவாங்க
உம் அவங்க மீன் விரும்பி சாப்டுவாங்களா
ஆஹ் அவுங்க சென்னை இல்ல
இல்ல உன்னோட பாப் பா மீன் விரும்பி சாப்
ஆஹ் எங்க பாப்பா நல்லா சாப்டுவாங்க மீன் ரொம்ப பிடிக்கு
ஆஹ் உம்